கேட்குதா சொல்லுங்க
ஆஹ்
நம்ம இப்போத டாபிக் போலாம்
ஓகே
டாபிக் வந்து ஏதாச்சு தெரிஞ்சி பாப்பனு சொல்லுங்க
ஓ நான் சொல்லவா டாபிக்கு ஏதாச்சும் தீம் பார்க் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா
கேக்கல கேக்கல கேக்கல
இ இது இப்ப கேக்குதா உங்களுக்கு ஆஹ் இது ஒரு நல்ல டாபிக் நான் பாத்தீங்கன்னா நான் தீம் பார்க் போயிருக்கேன் குயின்ஸ் லேண்ட் எம்ஜிஎம் பிஜிபி அங்கல்லாம் போயிரு ன் இப்ப புதுசா செங்கல்பெட்டுல ஒன்னு வந்திருக்குல வண்டெர்லா அங்க இன்னும் போனதில்ல இது நான் ட்ரை பண்ணிட்டு இரு போலாங்க உங்க பசங்க குட்டியா இருக்க அதனால யோசிச் போக முடியாதுல ஏன்னா நான போனது எல்லாம பிஃபோர் மேரேஜ் பேசலாம் போல
ஓகேங்க
இப்ப என் பசங்க குட்டியா இருக்கதுனால நான போல யோசிக்குல செரி அப்டி போணுனுனு
ஓகே
ஆ ரொ ரொம்பவே நல்லா இருக்கு களீண்டா இருக்கு ரொம்பவு எல்லா ரைட்ஸ் ஸ்கூல் போகணு வீட்ல இருந்துட்டு நல்ல என்ஜாய் அதெல்லா ஆஃப்டர் மேரேஜ்னா கொஞ்ச ஆஃப்டர் மேரேஜ் கூட நா ஒரே ஒரு வாட்டிதா போனே அது பொறந்து ஒரு சிக்ஸ் மன்த் அவ அவளையு தூக்கிட்டு போனே நானு
அப்பறம் எப்டி ரைடு எல்லாம் போனீ
அக்சுவலி நான பேமிலியோட போனேன் உன்னோட அம்மா ஆன்டி நாங்கல்லாம் ஒரு கிட்ட த அஹ் ஆ எவ்ளோ ஃபிஃப்டீன் டி சிஸ்க்டீன் அப்ப என்ன ஆச்சு எப்டியும் வந்து ஆ செவன் எயிட் மெம்பர்ஸ் தான் போக முடியா அதுக்கடுத்து அடுத் அடுத் ஆ ட்ரிக் பண்றோ அப்போ நாங்க என்ன பண்ணி குழந்தை யாரு போகணுமோ பாத்துப்பாங்க அவுங்க அது மாரி நாங்க பாத்துட்டு எல்லா நாங்க சேக்கணு
ஓகே
இப்போ இப்போ வந்து இப்போ போக முடியல ஏன்னா இப்போ நான் போனேன்னு என் பொண்ணு பின்னாலியே வந்துரு ஸ்கூல் போகுல ஆ தீம் பார்க்ல இதெல்லாம் ரொம்ப பயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாரி ஆகதுல நம்மளே டவுன் ஆற மாரி அதெல்லாம் நா போக மாட்டேன் ஒரு மாரி வாழ் வந்துரும் எனக்கு செட்டா ஆகாது சிலதெல்லாம் சிலது வந்து ஓகே போவே
சரி வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் போவீங்களா
ஆ வாட்டர் ஐஸ்
ஓகே
உம் இப்படி சரிங்களா நீ நீங்க போயிருக்கீங்களா உங்க சைடு
ஆ போயிருக்கேன் ஸ்கூல்
எங்கெங்க போயிருக்கீங்க
குவின்ஸ்லண்ட் எம் சி எம் அதிகமா போனதுதான் இந்த குயின்ஸ்லாண்ட் தான்
ம் அது அது ரொம்ப இசுப்பந்தும் மீதியும் போலாது நானும் பேசறேன் குயின்ஸ்லாண்ட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்
ஆமா ஆமா ஏன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அங்கதான் கூபிட்டு போவாங்க ந அய்ய சோ அதனால
நானும் பாத்தீங்களா குயின்ஸ்லாண்ட் முனு வாட்டி போயிட்டேங்க
ஆமா உம்
ஏன்னா ப்ரெண்டோட ஒரு வாட்டி பேமிலியோட ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானே மூனு வார்ட்டி பொய்ட்டேன்
ஆஹ் அப்புறம் இந்த விஜிபி அந்த மாதிரி இடத்துகெல்லாம்
உஹம்
ம் இந்த பேரி ஆஹ் போயிருக்கேன் நல்லா இருக்கும் எம்ஜிஎம்லதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்புறம் அந்த குயின்ஸ்லாண்ட்ல அந்த போட்டு இரு இருக்குமுல்ல அந்த ரைட்ச்சு அவளதான் மற்றபடி அங்க என்ன அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க ரைடு கூட இருக்கும்ல அந்த
ம்ம்அதல்லாம் பேச
ஃபமிலி கூட போறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேக்கல கேக்கல
அதெல்லாம் சின்ன பசங்க தானே அளவு பண்ணுவாங்கன்னு சொல்றேன்
நாங்க அப்ப ஸ்கூல் தானே படிச்சட்டு இருந்தோம் எய்த் நைன்த் அந்த மாரி இஞ்சில அலோ பண்ணுவாங்கல்ல ஆமா சோ அந்த டைம்ல எல்லாம் அலோ பண்ணுவாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா
இப்ப பிளான் பண்ணல எதுவுமே இப்ப பளான் பண்ணா போலாம் அந்த வண்டர்லா தான் போகலானு ரொம்ப நாள பிளான் பண்ணிட்டு இருக்கு
அதுதான் எல்லாம் போறங்க போது அந்த வண்டர்லதா எல்லாம் உம் உம் எல்லாமும் அங்க வோண்டர்ல தான் போறாங்க
ஆனா அங்க காஸ்ட் அதிகம்ல்ல
ஆமா தௌசண்ட் எயிட் ஹண்டரட் இரு
ஆமா உம்
இப்போ எப்டினு தெரியல நா கேக்கும் போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க
ஆமா இப்ப சம்மர் வெகேஷன் எல்லாம் முடிஞ்ச ஜரா இருக்கு சோ அதிகமா இருக்கும் போல
ஓகே ஓகே
உம்
உம் ஏன்னா இப்ப வண்டர்ல வந்து பெங்களூர்ல நல்லா இருக்கும் நான் கேள்வி பாட்ருக்கேன்
ஆஹ் ஆமா சொன்னாங்க
அது ரொம்ப பெருசு அப்படின்னாங்க ரொம்பவே நல்லா எல்கம் கிரின் பட்டை
ஆஹ் உஹம்
இல்லையா ரைட் வேணா நைஹ் போயிட்டு வந்தாவங்க சொன்னாங்க
ஆஹ் ஆஹ்
பெங்களூர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க
ஆமா
உம்
கூம்
சரி நா நீங்க உங்க உங்களுக்கு இந்த லாங் ரைட்ஸ்ல எல்லாம் போவீங்களா
ஆஹ் போவோம் போவோம் ஆமா ஹான் போவோம் ஓ ஆமா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் நல்லா ஜாலியா இரு இருக்கும் எனக்கு இந்த மயக்கம் வரது வாத் இவர் அந்த மாரி இல்ல கொஞ்சம் ஜாலியாவே இருக்கும் ஹக்குக இந்த பெரிய ரைட்ஸ் தான் அதிகமா போவோம் நாங்க போனா பர்ஸ்ட் பெரிய ரெய்டுச முடிச்சுட்டு அதுக்கப்பறமேடாதான் அந்த ஏதச்சும் ஷாட்ட அந்த பேய் வீடு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா அதுக்கெல்லாம் நான் சில டைம் வந்து எங்க போகவே டாயிம்இருக்காது யே னா இந்த கிரௌட் நாங்க நேனப்போம்
ஆஹம்
கிரௌட் பாத்தினிமா லேட் ஆகுது நேக்ஸ்டு நெஸ்ட்டு நெஸ்ட் வந்து
ஆஹ் ஹ்
டைம்லாம் அதெல்லாம் உங் கிடைக்கவே கிடைக்காது
ஆமா நீங்க அந்த வீக்ஸ் டேஸ்ல போகாம இந்த வெட்னஸ்டே தர்ஸ்டே அந்த மாதிர எல்லாம் போனீங்கன்னா கொஞம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் நாங்க மோஸ்ட ஸ்கூல் காலேஜ்ல தானே போயிருக்கோம் அதனால கொஞ்சம் ஓகேவா இருக்கும்
உஹம் உ அவர்களு நான் ஸ்கூல் காலேஜ்ல அது சரி
ஆமா ஆமா அவங்கள கூப்பிட்டு போய் இ கே இருகுரதுக்கே பாதி டைம் போயிரும் சோ ரைட்ஸ்கு போகவும் முடியாது
இல்லங்க அதுதான் நான் நாங்க என்னோம் போல அது குடிய சிக்கிரம் என்ன பட்டுமா பாரு நீ பயன்ட்லா கேளா ஏ கரன்ட் வன்துச்சி உள்ள இருக்கு அதான் நா சோன்ன போதும் நா எதுக நாங்க பிளான் பென்றோம் வரவங்க வங்க ஆஹ இவங்க வராங்க அவராங்கன்னிட்டு வைட் பன்னி பன்னி பன்னி
ஆமா ஆஹ்
போக முடியவங்க போகாம இருக்காங்க
ஆமா
ஓ அதுதான் சொல்லி இருக்க
ஆஹ் உம்
உம் நான் பாக்கலாம் எந்த பேர் டேட்டா இல்லமா வாங்க பாக்கலா அப்டினு உம்
புடி புரியல ஆஹ்
முயற்சி
வாய்ஸ் லோவா இருக்கு
நோனோ ஸ்னோ ஸ்னோ அக்வாரரியம்
ஆமா ஆமா அந்த வீஜிபிக்கு எ வீஜிபிதா
ஆமா ஆமா இப்பதான் உங்க அக்காக்கு பன்னிட்டு இருக்கிங்களா இல்ல இல்ல மா ஆஹ் மூனு பேரு தெறிதா
ம்
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் இன்னிகு நீ இனிய இல்ல
ஆஹா இல்ல அந்த ஸ்னோ அக்வரி வந்து போனதுல வீஜிபி மட்டும் ஆமா அது இப்பதான ஓபன் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
நல்ல
ஆஹ்
வண்டர்லான சும்மோவா ஆஹ் இல்ல அ அவ்வளவுதான் இதுவுமே வந்து இதுல பார்த்தேன்
ஓகே
எல்லாமே பிடிங்குவாங்க அவ்ளேதான் அதுக்கு வந்து ஆஹ் எயிட் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு கேக்குறாங்க இப்ப
ஓகே
அங்க சும்மா ஸ்லோல ஸ்கீம்ஸ் சாங் கேட்டுக்குரது
ஓ அந்த அந்த பால் மாதிரி பண்ணி வெளையாடுவாங்களே அவ்வளவுதான் நாங்க
ஆமா அப்படி அது அதுக்கப் கரியர்யெல்லா சும்மா போய் வேண்டியாதன் எல்லாம் போலம் யூடிப்ல போட்டாங்கப்பா இது போடுறதுக்கு முன்னாடி பாப்போம் திம் பார்க்குல உட்காந்து இருக்கேன் பண்ணலாம் சத்தமா ஒன்னும் கேட்கல
ஹ்ம்
உம் அப்புறம் நீங்க போங்க செங்கல்பேட் போயிட்டு வாங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதுன்னு பாருங்க நல்லா ரைஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா அங்க எல்லாரைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும்ன்னு கேள்விபட்ருக்கேன் செங்கல்பேட்
ஓகே அந்த வண்டர்லா ஓகே ஓகே ஓகே டைம் டைம் ஆயிடுச்சல
ஆம் ஆஹ் ஆயிடுச்சு போல
ஓகே ஓகே பாய் பாய்